ஆம் தோழி எப்டிருக்கிங்க நல்லாருக்கிங்ளா
நல்லாருக்கேங் சிஸ்டர் நல்லாருக்கிங்ளா
ஆ நல்லாருக்கே என்ன பண்றிங்க
நானா சும்மா டி வி பாத்துட்ருந்தே நீங்க கால் பண்ட்டிங்க
ஓகே ஓகேங்க
ம்
அப்றோ நாளைக்கு என்னலா சமைக்கலானு ப்ளேன் வெச்சிருக்கிங்க
நாளைக்கு மார்னிங் வந்துட்டு அட செய்ணு
முன்னாடியே பிளான் பண்ணிருவிங்க தான
ஆ
உம் ஆ காலைல எந்திருச்சுதா எதுவு செய்யணுமா இது என்ன திங்ஸ் என்ன பொருள் இருக்கோ அத பாத்துகிட்டே வே செஞ்சோங்க இல்லாட்டி தோசதா மாவு அரச்சு வச்சுக்ட்டு தோச இட்லி அப்டிதா போயிட்ருக்கு நீங்க அதிகமா தோச எல்லா ஊத்த மாட்டிங்ளா
ஆ தோச எங்க வீட்ல புடிக்கு பட் நா மாவு அரைக்கா லா அரைக்க மாட்டே ஐ மீன் கன்டின்யூஸா அரைக்க மாட்டேன் வச்சுக்கோங்களே
உண்மையவா உண்மேதா ப்ப அதிகமா அது என்னனா ஒரு நாளைக்கு இப்போ எத்தன படி அரிசி கணக்கு லா தெரில எனக்கு அரைச்சி வச்சிகறாங்க அது ஒன் வீக் ஒன் மன்த்து கூட வச்சி சாப்படறாங்க
ஆனா அந் ஆ சாப்ட கூடாது
ஆமா நாலா அப்பப்ப கடைக்கு கடைல நாங்க ரெண்டு பேரு தானா கடையில வாங்குனத அப்டியே இருக்கு மூனு நாள் நாலு நாள் இருக்கு நா ஒன் டூ டேஸ் யூஸ் பண்ணுவ அதுக்கப்புற நானு யூஸ் பண்ண மாட்ட
ம் ம் நாங்க நாங்ளு ரெண்டு பேரு தா சோ அதுனால என்ன பண்ணுவனா அப்போதைக்கி எங்ளுக்கு ரெ ரெண்டு டம்ளர் அரிசி போடறோம்னா அதுல அர டம்ளர் உளுந்து அது கூட எதுனா பச்ச பயிறு இல்ல எதாது மில்லட்ஸ் ரைஸ் எதாது ஆட் பண்ணி அரைச்சிட்டு மிக்சிலயே அரைச்சி க்வ மிக்சிலயே அரைச்சிட்டு ஒ ஒரு இன்னி இன்னைக் காலைல நாளைக் நைட்டு வரையு வருன் வச்சுக்கோங்க
ஓகே ஓகே ஒண்டே மட்டு யூஸ் பண்ற மாரி வச்சுப்பிங்க ஆமா ஒரே ரொம்ப நறையா என்ன ஒரு அஞ்சாறு பேர் இருந்தா கோட செரி ஓகே நறைய அரைச்சு இது பண்லான் பண்லா
ம் ம்
ஓகே ஓகே ஆமா எதாச்சு ஒன்னு பண்ணிக்க வேண்டிதா நா முன்னாடிலா சமையல பத்திலா யோசிக் கவே மாட்ட இப்ப என்னடா சமைக்கிறது அப்டிங்ற மாரி இருக்கு
கால்ல எந்திரிச்சொனி கிச்சன்க்கு தா போணுமா இருக்கில்லைங்ளா
எப்டியு தூங்ற வர வேல இருந்துட்டே தா இருக்கு கால்ல எந்திரிப்பே எந் டிஃபன் கட்டி டீ போட்டு வச்சிருவ அவுங்களுக்கு அவுங்க ஏனா வேலைக் கெளம்பறனால டீ போட்டு வச்சுட்டு அப்புறம் வீடு எல்லாம் கூட்டிட்டு பாத்திரம் கெடந்தா பாத்திரம் கழுவிட்டு என்ன சமைக்கிறதுதுன்னு தெரியாது அப்பதா எதாச்சும் என்னடா பண்றதுன்னு தேடுவ எதாச்சு இருக்காங்கன்னு
ம் ம்
அ மத்தியானம் சாப்பிட்டுதா வருவாங்க கால சாப்பிட மாட்டாங்கா எனக்கு மட்டு பண்றதுனால கேப்ப கூழு இல்ல ராகி கூழு ஆ இது உளுந்து உளுந்து கஞ்சி அதிகமா எடுத் துப்பே ஏன்ன எனக்கு ரொம்ப பேக் பெயின் இருக்கு அனால உளுந்து கஞ்சி எடுத்துப்பே உளுந்து கஞ்சில வந்து பச்சரிசி போட்டும் செய்வே இல்லனா கருப்பு கவுளி அரிசி இருக்குல்ல அது ஹெல்திததால அதிகமா எடுத்துப்பே நல்லா இருக்கும் நீங்களு ட்ரை பண்ணுவீங்களா அந்த மாதிரி
ஆ அந்த மாரி பண்ணுவே சிஸ்டர்
ம்ம் மத்தியான எதாச்சு எனக்கு தெரிஞ்சது சாம்பார் சாம்பார் வப்பே அதுனால புளி குழம்பு லெமன் ரைஸ் லெமன் ரைஸ் செஞ்சிருவ அப்புற தயிர் தயிரு அக்கா வேற என்ன வேற ஒன்னு அதிகமா தெரியாது எதாச்சு ஒன்னு இது பண்ணி அது பண்ணிட வேண்டியதுதா இல்லன்னா யூடியூப்பதா உக்காந்து பாத்துட்ருப்பே என்னல்லா செய்றது என்ன எந்தாச்சு இது காய்கறி இருந்துச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி சரி இது செய்வோ அது செய்வோம்ன்ட்டு ஏதாச்சும் ஒன்னு பண்ணி வச்சிருவ பாவம் அவங்களும் சாப்புட்டுட்டு போவாங்க வேற என்ன பண்றது
ம் ம்
உங்களுக்கு நீ சமையல் கொஞ்ச நாளா சமை சமைக்கிறீங்களோ
என்னங்க சிஸ்டர்
இல்ல நீங்கல்லா எப்ப சமயல்லா கத்துப்பீங்க
நானு ஆஃப்டர் மேரேஜ் தா என்னோட சிஸ்டர் இன்லாதா சொல்லிக்குடுத்தாங்க
உ
ஆ அவங்க நல்லா பேக் பண்ணுவாங்க அப்புற இது எல்லாமே நல்லாக்கு பண்ணுவாங்க சோ அவங்ககிட்ட இருந்தா சப்பாத்தி எப்டி செய்யறதுல இருந்து ஃபுட் எப்டி கத்துக்கறதுல இருந்து எல்லாமே கத்து கிட்ட அவகிட்டருந்து
என்னோட சிஸ்டர் ன் லா என்னோட ஏஜ் கம்மியா அதனால அவ அவ அவளும் அதிகமா சமைக்க மாட்டா ஏ எனக்கே எ மாமியாரு தா எல்லாமே செய்வாங்க நா பார்த் அவுங்க செய்யும்போத பாத்துட்டே நிப்பே எப்டி செய்யறாங்கன் ட்டு ஸ்டார்டிங்ள எனக்கு ஒண்ணுமே தெரியாது மீனு கூட எனக்கழுவத் தெரியாது இப்ப வரையும் மீன் கழுவ தெரியாது இப்பதா கொஞ்ச கொஞ்ச கோழியே கழுவ கத்திருக்கே அத்தைக்கிட்ட அப்படி இப்படி ஓ மீனு மட்டு தா இன்னு எப்படி கழுவுறதுன்னு தெரியல நானும் யூடியூப் எல்லா பாப் பே ஆனா என்னமோ அந்த ஸ்மெல்லா என்னன்னு எனக்கு புடிக்கவே மாட்டிங்குது
ம் ம் ம் அது போக போக நீங்களும் பழகிடுவீங்க
ம் ஹலோ
நீங்க இப்போ வரையு எது நல்லா சமப்பீங்க
நா மேஹி தா செய்வே ஆமா அது மாட்டவே அ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதுக்கு செய்றதுல்ல மாகி தா அது வெஜிடபிள் வெஜிடபிள் தக்காளி வெங்காயம் போட் டு மசாலா கொடுத்து இஞ்சி பூண்டு எல்லா கொடுத்துங்கள அந்த மாரி செய்வே சும்மா நார்மலா தண்ணியில போட்டு மசாலா அந்த மசாலா யூஸ் பண்ண மாட்டே பாக்கெட் மசாலா நம்மளா இஞ்சி பூண்டு கொடுத்து மிளகு மிளகா மிளகு தூள் அதிகமா போட்டு சாப்புடுவோம் அது நா சளி புடிச்ச டை அதலல்லாம் அதா ஆ நல்ல காரமா இருக்கட்னி அந்த மாரி சாப்பிடுவே
ம் ம்
நீங்க நீங்க என்ன விஷேஷலா போவிங்க
ஓகே ஓகே பரவால மேகில எல்லா மசாலா ஆட் பண்ணாம நீங்களே ஓனா எடுத்து பண்றீங்க
ஆ அதனால கொஞ்ச கொஞ்சமா கத்துக்கோன் கத்துக்குற இப்பதா
ஓகே ஓகே நல்லது
உங்குளுக் மேரேஜாயி எவ்ளோ நாளியிட்டு
எனக்குத் த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு
ப இந்த இப்ப நல்லா சமைக்க கத்துட்டீங்களா
டோஃப் ஏ எனக்கு ஏ சாப்பாடு நல்லா இல்னா நானே சாப்ட மாட்டே ஆனா எங் வீட்ல அஜஸ் பண்ணி சாப்ட்டுக்குவாங்க
ம் ம் ம்
நா அந்த மாதிரி சாப்ட மாட்டே அதனால ஏ அதனாலயே நா நல்லா ஃபுட்டு செஞ்சிதா ஆகூங்கிறதுனால நான நானெ கத்துக்கிட்டே
ம் ம் எப்டியோரு வழியா கத்துக்கிட்டீங்க
ம் ம் நீங்க உங்க ஃப்ரீ டைம்ல வேற என்ன பண்வீங்க
இந்த பெட்டார்ந்தாலே ஓ மத்தியானோ சாப்டுவாங்க தூங்கிடுவே
ஆ ஆ
ம் வேறொன்னு பெருசால்ல ம் மிஷின்ல என்னால தெக்கவு முடில கொஞ்சோ ரிப்பேர் ஆயிடுச்சு
ஓகே ஓகே ஓ மிஷின்ல துணினா எ ஏ மீன் க்ளாஸ் போனீங்களா இல்ல
ஆமாங்க எ சிஸ்டர் நல்லா தப்பா ஸ்டிச் பண்ணுவா அவதா சொல்லி குடுப்பா அவளப் அவ உண்மைல நார்மலா நம்ம இப்ப நைட்டி சுடியெல்லா ப இது பண்ணோல ஸ்டிச் பண்ண அந்த மாிரி சும்மா பண்ணுங்க பிளவுஸ் மட்டு எனக்கு மட்டு தெக்கிறதுக்கா அந்த பிளவுஸ் தச்சே செ நாம அடுத்தவுங்குளுக்கு சு குடுக்கலாட்டி நம்மளாச்ச தெச்சுக்குணுமேன்ட்டு ஒரு பிளவுஸ் ஏனா ஏ சைஸ்கு அந்த கட் பண்றதா ரொம்ப கஷ்டமார்க்கூ கரெக்டா அந்த இதெல்லா பாத்துட்டு தக்கிறது கூட ஓரளவுக் ஓகே
ம்
ம்
ஆமா அது கட்டிங் மட்டுந்தா எனக்கு வந்து இந்த ஆர் ரி ட்ராயிங்கு மெகந்தி இதுலல்லா இன்ட்ரெஸ்ட் அதிகோ
ம் ம்
அப்றோ இந்த ப்ரூச் ஒர்க் பண்றாங்க இல்லிங்ளா
என்னுங் சிஸ்டர்
சும்மா சும்மா கை வெச்டா
இந்த இப்போ ரீசென்டா இந்த அம்மா அப்பா அப்டிங்கிற மாரிலா இந்த ஷர்ட்லலா குத்துறாங்களே
இப்போ இந்த இது வளைகாப்பு ஃபங்க்ஷன்கு அது இதுன் சொல்ட்டு இந்த ஜடையில எல்லா வக்கிற மாரி இந்த ஜடவுல வெக்கிற மாரி எல்லா பண்றாங்க இல்லைங்ளா ஆ அந்த மாரி இந்த வளையல்ல டிசைன் பண்றது க்ளிப்ல டிசைன் பண்றது அந்த மாரில்லா பண்ணுவே
ஓகே
உம் அத விட்டப்புறம் சும்மாதான் வீட்ல இப்ப மெஹந்தி போடுவே நல்லா மெஹந்தி போடுவே
ஆ போடுவிங்களா ப்ரைடல்லாம் ட்ரை பண்ணுவீங்களா போயி
அக்ச்சுவலா நா இங்க கொஞ்சம் சோ வெளிய இருக்குறதுனால எனக்கு இங்க பக்கத்துல இன்னொன்னு நம்மளுக்கு இங்க லாங்குவேஜ் வேறங்குறதுனால அதுனால ஆஹ் ஆஹ்
கேரளாவா
ஆஹ் இல்ல
அதனால இங்க பக்கத்துல யார்ட்டயும் பேசுறது இல்ல இதுவரையும் அதனால வெளியே போணுணா நம்ம ஊரா இருந்தா நம்ம எல்லா எடமும் தெரிஞ்சிருக்கும்
ஆமா சொன்ன தைரியம் தா இங்க வந்து எங்கே போய்ட்டு வர்றதே பயமா இருக்கு ஆனா அவுங்க கே நல்ல டைப்பா இருந்தா ஓகே செரின்ட்டு இருக்கலாம்
இன்னோன்னு இங்க யாரு என்ன ஸ்டேட்டுக்காரங்கன்னே நம்மளுக்கு தெரியாது இல்லிங்களா
ஆமா ஆமா
அதுவும் இருக்குது அதனால எதுவும் பண்றதுல்ல எனக்கு எதுனாலும் அவன் வீட்டுக்குள்ளேயே போட்டுட்டு எனக்கே அப்பப்ப வாரத்துல ஒ சும்மா இருக்கும் போதெல்லாம் அதான் வேல
என்ன படிச்சிருக்கீங்க
உம் உம்
படிச்சிருக்கீங்க
நானா நா எம்சிஏ
பாஸ் டவுட்டுங்களா
இப்ப இல்ல ஒர்க் இன்னும் ட்ரை பண்ணலாம்
ஒர்க்கா ஒர்க்கு வந்து போயிட்டுதான் இருந்தேன்
ஓகே
சேரி இப்ப கொஞ்சம் ஃபேமிலி பாக்கணுங்கறதுக்காக அப்டியே வீட்ல இருக்க
ஆமா எல்லாருக்கும் ஏதாச்சா என்ன பண்றது நானும் ஒர்க் போயிட்டு இருந்தே
ஆஹ்
அது நம்ம நம்ம கிட்ட நம்ம ஒர்க் இருக்கும் போது நம்ம கிட்ட ஒரு அந்த சேல்ரி வருது நம்மகிட்ட காசு இல்ல அது ஒரு தைரியம் தானே
ஆமா உண்ம தாங்க
யாருக்கும் எதுவும் கேக்கணும்னு அவசியம் இல்ல நம்மகிட்ட நம்ம ஒர்க் போறோமா நமக்கு சேல்ரி வருதா நம்ம எதா இருந்தாலும் பாத்
அது செல்ஃபா ஒரு ஃப்ரீடமா இருக்கிற மாரி இருக்கும்
அவுங்க இருக்கும் போது என்ன இருக்கு பாத்துக்கலாம் பாத்துக்கலாங்குற ஒரு தைரியம் இருக்கும்
உம்
மணி இருந்தாலே ஒரு தைரியம் தான்
உம்
உங்களுக்கு இப்ப வீட்ல இருக்கும் போது எல்லாத்துக்குமே அவுங்கள கேக்குற மாரி இருக்குல ஒரு மாதிரியா இருக்கு நமக்கே இப்போ நம்ம எல்லாமே நம்ம நம்ம காசுல செலவு பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு அவுங்ககிட்ட கேக்கனு இருந்தா அன்கம்ஃபர்ட்டபிலா இருக்கு கேக்கணுமே அப்டிங்கிற மாரி இருக்கு என்ன பண்றது அதுக்காகவாச்சு மிஷின ஒர்க் பண்ணியே ஆகனுல்ல
நீங்க எவ்ளோ நாள் ஆச்சி மேரேஜ் ஆகி
ம் போன்டட்டு
உம்ம்
இது மாரி
ஓகே ஓகே ஓகே
உம்
பரவால்ல
ஓகே பாருங்க நெக்ஸ்ட் டைம் பாக்கலா ஆ ஓகே ஓகே ஓகே உம் பாய் பாய்